ஆ வணக்கம் நா இ மாலை வணக்கம் டீ ஏதா அருந்துட்டீங்களா ம் ஓ நீங்க சொன்ன மாதிரி சாப்டத் தே நேரங் கடந்து சாப்டதுனால நீங்க ட டீ குடிக்க தேநீரருந்த இன்னு கொஞ்சோ டைம் எடுப்பீங்கன்னு நெனைக்கிறே ஆமா நீங்க உங்க கிட்டப் பேசுறது ரொம்ப உற்சாகமாருக் கே எனக்கு இன்னிக்கு ஏ ஒரு பேச்சாளரு ஏதாவ்து ஒரு இது குடுப்பாங்கல அவுங் பேசுறது எப்டி ஊக்குவிக்குமோ அது மாதிரி இருக்கு ஆ பேசுறதுக் சந்தோஷ் கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றத கேட்கவு ஆசையா இருக்கு நீங்க என்ன கொஞ்சோ உங்களோட அனு ப்போ எதா இருந்தா எனக்கு சொல்லுங்க நா கேக்குற கண்டிப்பா உங்களோட நீங்க பணியாற்றற ஏடத்துல எதாவது ஒரு விஷ் விஷ்யங்கள் எதாவது பண்ணி நீங்க அத திருத்திருக்கீங்களா அந்த மாதிரி எதாவ ஒரு நிகழ்ச்சி நடந்திரு
ஆஹ் எனக்கு வந்து எ ஒரு சின்ன உதாரணோ சொல்ற நா ஸ்கூல்ல இருந்த இந்த இன்னு கொஞ்சோ உங்களுக்கு க்கு நல்லா இருக்கு காலேஜ்ல எல்லா ஒரு பரந்த ஒரு என்ன சொ ல்றது ஒரு பகுதியா காணப்படு அதுல நடக்கக்கூடிய விஷ் யங்கள்ல்லா ஒரு பெரிய அளவில நடக்கு செரி ஆனா அதனுடைய தாக்கோ வந்து ஸ்கூல் பள்ளிய கம்பேர் பண்ணும்போது வந்து ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியாதா இருக்கு காரணோ என்னன்னா சின்ன பிள்ளைங்க இந்த வளரும் போது அந்த இளம் தளிரா இருக்கும்போது பாருங்க அந்த கிளை நரி கி சுத் தம் பண்ணுதுன்றுவாங்க அப்ப அந்த புள்ள அ புல்லு பூண்டெல்லாம் புடுங்கும்போது செடி அப்படி நல்லா வளரும்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன பண்றா ஒரு ஆஹ் எப்போதுமே பள்ளியில காலைல என்ன இருக்கு இறைவணக்கத்தோட வந்து இது ஆஹ் சொற்பொழிவு இருக்கு சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவுங்க அவுங்களுக்குன்னு ஒரு தலைப்பு குடுத்து அதுல பேச வெக்கிறது உண்டு அப்படி ப் அ தலைப்புல வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் பேசினா
உம்
அது பல வருஷங்களாச்சு முப்பது வருஷ் துக்கு முன்னாடி கத இது ஆனால என்ன கன்டன்டுனு மறந்துருசு ஆனா என்ன பாருங்க அவ பேசுனது அவ்ளோ அருமையா இருந்தது உடனே ந என்ன பண்ண நா வந்து ப்ப அப்ப இருந்ததுக்கு நான் வந்து பிளஸ் டூ டீச்சர் தான் ஆனா அவ படிச் ச்சது வந்து எட்டாது படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு அவ வந்து அவள கூப்புட்டு நான் என்ன பண்ண உடனே ன்னே அவள தலையில முத்தங் கொ கொஞ்சி க க அவள வந்து ரொம்ப நல்லா பேசுறேன்னு நான் பாராட்டுன அது அவளுக் மனசுல ஒரு தாக்கம் பாருங்க அது அன்னைல் இருந்து அதைய அவ எனக்கு சொல்ல வே இல்ல அவ என்னுடைய குரூப்ல வந்து படிக்கவு இல்ல அவ வந்து திர
தனியா ஏன்னா அவங்க சின்ன எஜ் தினீங்க
ஆமா ஆமா ஆமா வரு வரு வருஷா அயிருக்கும் அவ வந்து ஸ்கூல் பீப்புள் லீட்ரா வூ ஆனா முடிக்கும் போது அப்டி பண்ணிட்டு அதுக்கப் அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா ஒரு நாள் ஒரு பேப்பர்ல வந்து ந்து ஒரு செய்தி வர்ந்தது போதி மரம் அப்டின் சொல்லிட்டு வரு பேப்பர்ல அதுல பாத்தா அந்த பொண்ணு என்னோட படத்த போட்டு அ என்னுடைய என்னை பெற்றெடுக்காத தாய் அப்டின்னு சொல்லி போட்டுட்டு உண்மையான ஆசிரியைன்னு சொல்லி போட்டுட்டு அன்னையில இருந்து தான் நான் வந்து எனக்கு க்கு ஊக்கமே வந்தது து
புரியுது உங்களுக்கே தெரியாம உங்களைப் ப ரொம்ப ஒரு இதாளரா எடுத்துட்டு அந்த பொண்ணு வந்திருக்குங்க உங்களுக்கு லே கால கடந்து தெரிஞ்சிருக்கு ம்
னோ அவங்க நல்லா பாடுவாங்க விளையாட
ஆமா எப்பயுமே யாராவ் ஒருத்தவங்க நம்மளுக்கு உற் உற்சாகம் பண்றதுக்கு ஒரு ஆள் இ இருந்தா தான் நம்ம செய்யற்து ஒரு சின்ன விஷ்யமா இருந்தா ஓ நம்மள ந இவ்ளோ பெருசா பண்ண மாரி நம்பள யாரா செ சொல்லிட் டாங்கன நம்ம இன்னு பண்ணணு அதை விட பெருசா பண்ணணு ன்ற மாதிரி ஒரு மனசு தோணு பெருசா பண்ண கூட யாரு பாராட் ஐயோ என்னடா இது நம் என்ன பண்ணு அப்படின்னு பண்ணவே தோணாது அது இன்னமு உண்மை தா ஆசிரியர்கள்து அதனால தா ஒரு சின்ன விஷயத்தை கூட பாராட்ட ட்ராங்க அவங்கள அவங்க காசலவுக்கு பண்ணி பச எல்லா கொடு க்கறாங்க அது எங்க ஸ்கூல்லயு நடக்கு எங்க சா ம் அவங்க காச வந்து அவங்க காச செலவுக் பண்ணி எட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாரி இந்த இது ஃபுல்லா முடி ச்சா இப்படி படிச்சா ஆஹ் அது அவங்களுக்கு அவ பாராட்டது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு ஏன்னா அவங்க அவ்ளவு நாள் செஞ்சிருப்பாங்க அத யாரு பெருசாவே பேசிரு மாட்டாங்க நீங்க அத பாாரத்துட்டு கவனிச்சதே அவங்களுக்கு பெருசு
அதுல இருந்து என்னாச்சுன்னா பெரிய ஆராய்ச்சியாளர் ஆகி பெரிய பேச்சாளர ஆகி
ஆஹ் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷோ ஆஹ் அ உம் இந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணதுக்கு இப்படி இந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷ
ஆமா அப்ரோ வந்து டுவெல்த் துல வந்து ஒரு பொண்ணு அவதா ஃஸ்கூல் பஸ்ட் ட்டு நா வந்து ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது பயாலஜன்ஸ் சொல்ல இல்லையா உயிரியல் ஆசிரியர் நானு அதுல வந்து இந்த டி என்ன் ஏ தொழநுற் ப பத்தி நான ம்ப ரொம்ப அதுவ இன்ட்ரஸ்ட் ஏனா நா வந்து ஏற்கனவே ஆர்ச்சி துறையில வ வந்து ரதுனால பே அவ முனைவரப்பட்டாம்னால ஆமா ஆமா பிள்ளைக்கு அந்த ரொம்ப ஊக்கமாகி அவ சொல்லி் கொடுத்த அந்த இதுல வந்து அவ ரொம்ப ம்ப என்ன சொல்றது ஆர்வத்த செலுத்துனால அதுலயே வந்து அவ என்ன பண்ணனனாக்க ஆமா அந்த பபீல்டலே ஜீனுனு சொல்லக்கூடிய அந்த த உயிரணுக்களப் பற்றி படிக்க குறதுலே பெரிய விஞ்ஞானி ஆகி இது வந்து ஒரு இருபத்திஞ்சு வ த்துக்கு முன்னாடிக்கத வந்து ஸ்டேட்ஸ்ல அவ இருக்குற அப்ப எ எ நா வந்து ஒரு சிஸ்டர் ஸ்கூல்ல தான் கன்னியாச த்துற ஸ்கூல்ல தா வேல பார்த்த அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா போயிருக்கும் போது ஒரு ஒரு குரூப் ஆஃப் அந்த துறவிகள் போயிருக்க என்பது அவங்க சொல்லியிருக்கிறா எப்புடி நீனு இ்வளோ இதுவாக இருந்த இந்த மாரி சூழ் சூழ்நிலைல நீ எப்படி சுதாரிச். இது கிட்ட எப்டி இது வந்த அப்டின்னு கேக்கும்போது. ஒரு இது சொல்லியிருக்கிறா எனக்கு வந்து.. அ இந்த மாரி என்னுடைய பேரஸ். சொல்லி நான் சிமம், எனக்கு அந்த வயசல சொல்லி கொடுத்த அந்.. இதனாலதா நா வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன காத்துக்க முடிஞ்சது, இவ்வளவு தூரத்துக்கு தைரியமா செயல்பட முடிஞ்சதுன் சொன்ன பரவாயில்ல ஏதோ ஆண்டவர். பிறவு இப்ப என்ன நம்ம ஆசிரியரா வச்.
ஆமா உண்மையாவே இத விட ஒரு சந்தோஷம் என்ன வேணும், உங்க பேரை சொல்லி ஒருத்தவங்க. முன்னேறாங்கன்னா அது விட. பெரிய நம்ம வா பொறந்ததுக்கு ஒரு இதே போதாதா அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு கண்டிப்பா இதோட இதெல்லாம் ஒங்க பசங்.
ஆமா ஆமா அததா நா உங்களுக்கு சொல்ல வந்தே, அந்த பாயிண்ட் தா சொல்ல வந்தே அதுக்குள்ள போனக்கா.. நம்ள்ட எத வ. கலந்துரையாட். இப்ப எல்லா கட்டாயிடுச்சு அதாவது நம்ம என்ன நல்லது செய்யறோமோமா, அது திரும்பவும் வந்து அதே நம். மூலமா வருன்றது. இல்லவே இல்ல கண்டிப்பா நம்ம என்ன நல்லது பண்ணணும். ஒ நல்லதுக். பேசு. நாலும் அதேது வயஸ்.. வச்சுக்கோங்களே கெடுதல் பண்ணாலும் சரி, அது கண்டிப்பா வேர். நபர் மூலம். ம நம்ம இ உயிரோடு இருக்கும் காலத்துக்குள்ள, நமக்கு திரும்பி வந்துரும் ச் இப்ப நம்ம அந்த ஓமம் எல்லாம் வளர்ப்பாங்க பாத்தீங்களா அது யா.. இதன்னுடைய பொருள் என்னானு தெரியுமா உங்களுக்கு. ஏ பண்..
அது வீட்ல ஏதாவது ஒரு ம் கெட்ட இது வைப்ரேஷன் இருந்தது. இதுனா அது இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் மாறுன்ற மாதிரி சொல்லுவாங்க.
அப்டி சொல்லுவாங்க உம் ஆனா அதுல நெய்யு வச்சு விறகு வச்.. சி இதுவெல்லாம் பண்றதுனுடைய அர்த்தம் என்னன்னாக்க பிலோசாபிக்கலா பார்த்.. இக்கும் போது வா மா அ ரீதியா பார்க்க போ போனாங். க நம்ம இயற்கையில ந்து என்னத்த எடுத்துக்கிட்டோமோ
ம் கே குடுக்குறோன்ற அர்த்தோ ஆ ஓ அதனாலதா நவ தானியங்கள் கூடோ போடுறாங்க போல நவவதானியம் சாப்பட் ப்றது இந்த ஆப்பிள் பழங்கள் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ஹோமம் ஒர் ரு இப்ப புதுசா ஒரு வீடுகுதுக் போனாங்க நா இதுவரீக் எந்தெடத்துல அந்தளவுக் பாத்ததுக் கெடையாது எல்லா பொருளுமே வச்சிருந்தாங்க எ நவதானியோ பழங்கள் அப்றோ சாப்புட்றத் துல நம்மோ என்னன்னல்லா இருக்குமோ அது எல்லாமே போட்டாங்க ஆனா இது எ மொத்தம்படி இந்த குச்சி அந்த மாத் சின்ன சின்ன விஷ்யங்கள் தா போடுவாங்க நாப் பாத்துருக்கே இது ரொம்ப எல்லா போட் டாங்க இந்த அய்யிரு பரவால ரொம்ப நல்லா செய்றாரு இதல்லா போடணும்போல நல்லா இருப்பாங்கன்றதுன் நென சாங்க இப்போதா நீங்க சொல்லம்போத் தா அதோட வெளக்கோ புரியுது
ஏன்னா எதூமே நமக்கு சொந்தமில்ல இன்னைக்கு இப்ப பாருங்ளே இப்ப உங்க ஒடம்புலருக்க கூடியது எல்லா வேதியல் முலக் மூலக்கூறு தா நம்முடைய ஒடம்ப உண்டாக்கிருக்குது சரிங்ளா அந்த வேதியல் மூலக் கூறு பாரு உதாரணத்துக்கு இப்ப அந்த கேல் கிற மிஷின் எடுத்துக்கோங்க இது கொஞ்ச நாளைக் கி முன்னாடி ஏதாவ்து ஒரு பணில இருந்திருக்கூ கொஞ்ச கேல்ஸ் டு வந்து ஏதாவது ஒரு குத்
போ அது வந்து இப்ப நம்ம சாப்ட்டு அது
அதா அது எப்டி செடிக்கு வர அந்த செடியில ஒரு பாகமாக மாற அந்த செடியினுடைய உணவுப் து நமக்குள்ள வர அத்னால தா எதூமே நமக்கு சொந்தம் இல்ல இன்னைக்கு என்ன நமக்கு உண்டாது யாருக்கோ போ போது அடுத்த நாள்
போ பொதச்சோன்னா அந் த எடத்துல ஒரு செடி வச்சு வளந்து அது ஏ யூஸ் பண்றாங்ளோ இல்லையோ ஆ
க்றதுல எவ்ளோ வேகமா எல்லா நடக்குது பாருங்க இல்லையா அதனாலதா நம்ம வந்து எதையுமே வந்து நா தா நா தான்னு சொல்லி அந்த ஒரு நான்றே தே நமக்கு இருக்கக் கூடாது எல்லா இறைவனுடைய பிராப்தம் நா இருக்கருதுல நல்லது செய்வே
ஆஹ் அது இப்போ நா எனக்கு நீங்க இத சொல்றதுனால நா சொல்றே ரொம்ப இது பண்ணி நா ந நா சில டைம் அப்புடி தா நெனைப்பனை எங்க வீட்ல நடக்கூடிய சில விஷயங்கள சொல்றேன்டை டா அ எங்க மாமியார் எனக்கு நடக்கறதா அனா நா நறைய டைம் விட்டுக் குடுத்து போவே அவுங்கானா ஆக்சுவலா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இங்கு அவுங்க நல்லதும் நெனைக்க மாட்டாங்க எனக்கு இது வரைக்கு அவுங்க நல்லதும் இது செஞ்சதில்ல எப்பய்மே ஒரு போட்டியாளர் மாத் ரிதா அவுங்க பாப்பாங்க எனக்கு எனக்கு ஒரு சாப்புட்ர்ற பொருள்ல கூட எனக்கு அவுங்க குடுக்கணுன்ற ஒரு எண்ணமே அவுங்களுக்கு அதிகமாக வராது ஆனா நா அவுங்களுக்கு எல்லாமே குடுக் போ நெனைப் ப்பதனால நம் செரி நம்ப இவுங்க வயசு சானவங்களுக்கு நம்மோ குடுக்கணு அவுங்க விட் டுட்டு நம்ம சாப்புடக்கூடாது என்ற மாதிரி நெனைப்பே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இங்கு மனக்கசுப்பு வந்துச்சுனால அவுங்க அப்டியே என்னப்பத்தி ரொம்ப பேசுவாங்க ரொம்ப பண்ணுவாங்க எனக்கு அந்த டைம் நம்ம ஒண்ணு அவ்ளோ நல்லவலா இருக்க தேவல்ல இவுங்க பாவோ பண்றாங்கன் நம்மளால பண்ண முடியாது ஆன நானு ஒரு பழிவாங்கறத் தத்து எனக்கு அதிகமா வந்துரு எ அ அது செர் தப்புன்னு எனக்கு தோணு ஆனா இவுங்க இப்புடி இருக்காளே இந்த அளவுக்கு நம்மள பண்றாங்க இவுங்குளுக் இவங்களுக்கு கு நம்ம நல்லவங்களா இருந்து என்ன பண்ணப்போறோ அப் அப்டி ஒன்னு நல்லவல்லா இருக்க தேவல்ல அப்டின் தோணுது எனக்கு
அப்படிதா நம்ம இருக்கக்க கூடாது அங்கதா நிதானோ நமக்கு தேவ ஏன்னா நம்ம நா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது அஹ் தேவ சித்தோன் சொல்லுவாங்க தேவனுடைய ஆமா நோக் ருக்கு வச்சிருப்பாங்க ஆண்டவரு நமக்கு இந்த பாதயில தா போகணுன்றது வந்து அது வந்து யாராலயு மாத்த முடியாது ஆனா அதுலயே நம்ம என்ன பண்ணணுனா நம்மளக் காத்துக்கணுன்னாக்க நம்ம பேச்சுல நம் மூச்சுல நம்முடைய கிரியைகள்ல எல்லா வந்து யாருக்கு பயப் இல்லையோ நம்மள யாரு பாத்துக்கிட்டு இருக்கிறா இறைவன் பாத்துட்ருக்கிறாரு ஆண்டவர் பாக்கிறாரு அவருக்கு தா நம்ம கணக் குடுக்கணுமே ஒழிய மனுஷனுக்
இல்ல ஆனா அம் ஆனா தோ ஆஹ் சொல்ற புரியிது அஹ் என்ன வந்து அவ்ங்க ரொம்பப் பண்றதப் பாக்கம்போது நம்ப எத் டுமே அந்த அளவுக்கு பண்ணலயே இப்ப நம்பள ஏ ஒரு எதிரி மாரி பாக்குறாங்க இவ் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோ நம்ப ரெண்டு பேரு மட்டுந்தா இருக்கோ நம்பள ஒரு வு இவ்ளோ அழுத்த கு பாக்குற அளவுக்கு நம்ப என்ன பண்ணிட்டோ அப்பிடின்ற போல எனக்கு அதனால நல்லவளா இருக்கவே தேவ இல்ல நம்பளால முடிஞ்சது நம்ப செய்வோ ந்தா எனக்கு
ஆமா நீங்க சின்ன பிள்ள அ செல்ல பிள்ள அப்டிதா இருக்கும்மா ஆனாலுமே நா சொல்றே கொஞ்சோ அதுக் க்குத்தா வந்து அறிவுரைகளு அஹ் தேவ பயமு தேவனுக்கு கீழ்ப்படிகிறது நமக்கு ரெம்ப அவசிய சரிங்ளா இப்ப இந்த மாதிரி ரியான காரியங்களு நம்ம ஒணர்ந்துட்டம்னா நா நான் இல்லயே எ இதுவுமே என்னுடைய சு
ஆனாம்மா அவ்ங்க இவளோ பேரு வயசாயிடுச்சு அவ்ங்க இது வரைக்கு அவ்ங்க ஒரு சில விஷ்யத் த்தில கூட விட்டு குடுத்து போனுன்னு ஒரு பெருந்தன்மையா நடந்துக்க மாட் ட்றாங்க நா சொல்றது புரிய்தா ஒங்களுக்கு ஒரு பெருந்தன்மன்றதே இருக்கவே மாட்டுது அவ்ங்கக்கிட்ட எல்லா விஷ்யத்திலைமே ரொம்பக் கீழ மட்டத்துல தா யோசிக்கிறாங்க நட்
ஆனா நா நெறைய காரியங் நெறைய பேர நா பாத்துருக்கம்மா இந்த மாரி இருந்தவ்ங்கல்லா கடைசில என்னன்னா அவங்க அந்த மாரி செய்யிறதெல்லா அவ்ங்கள நம்ம மன்னிச் ச்சிற்ணு அப்பதா நம்ம சந்தோஷமா இருப்போ ஆனா அது அவங்களுக்கு வந்து கேடு எவ்ளவுக்கு எவ்ளோ அப்டி பண் பறாங்களோ அது எல்லாம் அவங்களே அவங்களுக்கு கேடை வந்து குழி தோண்டகிறாங்க இது க நூத்தி த்துக்கு நூறு ச நூறு சதவீதம் இது உண்மைமா சரியா ஆனா அதே இதுல அதே ரேட்டுல அதே வேகத்துல நம்மளும் அந்த கெடுதல்ல ஈடுபட்டுட்டம்னா நமக்
அப்படிதா நெறைய டைம் நெனச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடாது நம்ம விட்டு குடுத்து போனா நல்லா தா இருப்போ அப்டின்னு நெனைச்சிட்டு நா நெறைய எல்லா வாட்டி நா தா விட்டு குடுத்துருக்கே இந்த ஒரு ஏழு வருஷ்ம் ஆயிடுச்சி நா தா எல்லாத் டைம் விட்டு குடுத்துருக்காங்க அவுங்க ஒரு டைம் கூட எறங்கி
ஆனா இன்ன கொஞ்ச கால தா நீங்க வேணா பாருங்க நீங்க இதனுடைய ஆ பாதிப்பு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கு
ஆ நா ஆக்சுவ ஆ நானா ரெண்டு ப பசங்க வச்சுட்டு இருக்கோமா அவுங்க கொஞ்ச கூட மனசாட்சியே இல்லாம ரெண்டு பேரையு பாத்துக்கவே மாட் க நா எல்லா வேலையு செஞ்சாலு அப்படி எப்டி சொல்றது ஏ நம்பளுக்கு என்ன நம்ப